ஹலோ
பண்றீங்க
நானாப்பா சும்மா ஏதாவது எழுதி பாக்கலா நம்ம எழுதி பாக்குறதுன்றது வந்து பாத்தீ தீங்னா அ மறந்தே போன மாரி இருந்துச்சு சரி எதாவது நியூஸ் பேப்பர்ல இருக்த அப்டியே எழுதி எழுதி பாக்லா லான்டு பாத்துட்ருக்கே
ஓ ஹேண்ட் ரைட்டிங் இப்ரூவ் பண்ணி
இல்ல நமக்கு இப்ப தேவப்படாது இருந்தாலுமே வந்து அத எழுதி பாத்தா கொஞ்ச நல்லா இருக்கா மாரி இருக்கு
எனக்கு கூட ரொம்ப நாள் ஆன மாரி இருந்து ஆ சே எனக்கு எப்ப பாத்தாலு எது எழுதர்னாலு என்னா பண்ணறது எல்லாமே ஃபோன்லயே பண்ணிக்கிறதுனால எழுதுறதே ரொம்ப கம்மியான மாரி ஆய்டுச்சு வேலைக்கு போய்ட்டு இருந்த வரையு எழுதுறது மட்டுந்தா வேலையா வச்சுருந்தே இப்ப ரெண்டு வருஷமா வீட்ல இருக்கறதுனால சு சுத்தமா எனக்கு எனக்கு கூட எழுதுறதே மறந்து போச்சு நீங்க சொன்ன மாரி நா கூட எழுதி பாத்தா கொஞ்ச நல் நல்லாருக்குன் நெனைக்கிறே
ஆமாம்பா பொதுவா எனக்கு எ ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சோ நல்லாருக்கு அப்டின்ற மாரி சொல்லுவாங்ளா சரி அதயு மறந்துற போரே இப்ப மாறு து பப்பயே நம்ம எழுதி பாக்காமயே இருக்குறதுனால அது கொஞ்சோ மாறுது ஹேண்ட்ரட்டிங்லா
ஓ என்து கூட மாறிடுச்சு நா இப்ப ஒரு இன்டர்வியூ போயிருந்தல்ல போய்ட்டு எனக்கு அப்பாய்ன்மண்ட் ஆட்ருல்லா வான்கிட்டே அவுங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு லெட்ரு ஒண்ணு எழுதி குடுக்க சொல்ட்டு சொன்னாங்க எழுதுறே எனக்கு ஹேண்ட் ரட்டிங்கே வர்ல எ ஹேண்ட் ரட்டிங் நல்லாருக்குன் நே தா சொல்லுவாங்க எல்லாருமே ஆனா எழுதுற ரொம்ப அசிங்கிமா இருந்தது எ ஹேண்ட் ரைட்டிங்கே ரய்யய்யோ என்னா ஆனா ஒரு டீச்சரா ஃபஸ்ட் டைமா நம்ம எழுதுறோ அத போய் அசிங்மா எழுதி குடுத்தா என்ன நெனைப்பாங்கன்டு நா நாலஞ்சு பேப்பர் எழுதி எழுதி அப்பறமா அஞ்சாவது பேப்பர்ல தா நீட்டா எழுதி சம்மிட் பண்ணே அவுங்களுக்கு அவுங்களே சிருச்சாங்க என்ன பாத்துட்டு நா சொன்னே மேடம் ரெண்டு வருஷோ ஆய்டுச்சு நானு எழுதுறதே எதுவாய்டுச்சு அதுனாலதா அப்டின்னோ பரவால்ல அப்டின் சொல்ட்டு எழுதி வாங்கிட்டாங்க ரொம்ப அசிங்கமா போன மாரியாச்சு எனக்குமே
பரவால்ல ஆ அதுதா அதுனால தா இந்த மாரிலா பண்ணும் பண்ணம்ப
ம் ஆமா உண்மதா நம்ப என்ன பண்றோ பணோ பணோ பணோனு பணத்துக்கு பின்னாடிதா ஓட்றமே தவிர்த்து பணத்த சேத்தற்றோ ஆனா அனுபவத்த சேக்கரமா அப்டின் பாத்தா இல்லவே இல்ல அனுபவந் தா கண்டிப்பா நமக்கு எல்லா எடத்துலயுமே நம்ம கூட்டு போய் விடுன்றது வந்து சில நேரங்கள்ல புரியவே மாட்டிகிது நான்லா கூட அந்த தப்ப நெறையவே பண்ணிருக்கே நா முக்காவாசி பாத்தீங்கன் வச்சுக்கோங்ளே அ எ எனக்கு ஒ ஒன்னுமே தெரியாது சீரியஸா எனக்கு ஒரு சில விஷ்யல்லா ஒன்னுமே புரியாது தெரியாது பணொ வருதா நம்ம போய் செஞ்சுற்லா அப்டின்ற மாரி எடா கூடம்மா போய் உள்ள மாட்டிப்பே மாட்டிட்டு ஏ கூட உள்ளவங்களா பாத்தீங்கன் வச்சுக்கங்ளே வேக வேகமா எல்லா வேலயு முடுச்சு செய் இது பண்ணுவாங்க நா மட்டு ரொம்ப ஸ்லோவா பண்ற மாரி இருக்கு அப்பறமா என்னன் பாத்தன் வச் க்கோங்களே அவு அவுங்களுடைய அனுபவந் தா அவுங்கள வேகமா செய்ய வைக்கு நா என்னா பண்ணுவே நம்ம பணந் தா முக்கியோனு போறோ பாருங்க நா தா கடைசியா இருக்குறமாருப்பே அப்ப என்ன ஆகுது நம்பள நம்மளுடைய அனுபவந்தா வந்து எல்லா எடத்துலையும் கூட்டிட் போய் அதுக்கப்பறோ இப் இப்ப பாத்தீங்கன் நெனச்சுக்கோங்க நா தா வந்து எல்லாமே வேகமா செய்றே ஏன்னா எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆய் ஆய்டுச்சு ஆனா ஒடனே என்னால வேகமா எல்லா விலமையு செய்ய முடிது அ அது வந்து நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது நம்ம எடுத்தோனே கத்துக்குட்டியா நம்ம போறோம் நமக்கு தான் ஆனால் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணன்னா கண்டிப்பாக அது தப்புல தான் போய் முடியும் இப்ப ரீசண்டா கூட பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க போலயிருக்கு பண்ணதுல ஒரு உயிர் உயிரே போயிட்டு இருக்கு அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க பணத்த எல்லாத்தையும் நம்ம சாதிச்சக்கலாம் அப்படின்ற மாதிரி யோச்ச வச்சிருக்காங்க ஆனா அவுங்களுக்கு அந்த அனுபவமே இல்ல அந்த வேலையில அவுங்களுக்கு உண்டான அனுபவமே காணும் அந்த அனுபவம் இல்லாதனால என்ன ஆயிடுச்சு ஒரு உயிரே போயிட்டு இருக்கு அப்போ அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இழிவான செயல்ல அது அதை கொஞ்சம் கூட அந்த மனுஷங்களாம் யோசிக்க றாங்களா யோசிக்க மாட்டுறாங்களானே தெரிய மாட்டேக்குது
கண்டிப்பா பா அத விட முக்கியம் என்னன்னா அந்த உயிருக்கு சமமா அந்த பணத்த குடுத்து சரி கெட்டிரலாம் அப்படின்ற ஒரு மனசு வந்து அந்த ஒரு இது வந்துட்டா அதனால அது பெருசா தெரியல இன்னன்ன என்னன்னாப்பா நம்ம வந்து ஒரு ஆ நாம முன்னோருகளில தாத்தா பாட்டியோ இல்ல அப்பாவோ ஒரு நம்ம ஒரு சொத்து நெறைய நம்ம உக்காந்து சாப்புடுற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுறாங்கன்னு வச்சுக்கீங்களே நமக்கு வந்து அந்த அனுபவத்தை அந்த சொத்த வந்து பணத்தை வந்து எப்படி கையாளணும் எந்த மாதிரி நம்ம வந்து அத வந்து பயன் படுத்துனா அத மேலும் அதிகப்படுத்தணும் அடுத்து வர தலைமுறைகளுக்கு நம்ம எப்புடி எடுத்து வைக்கணும் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியல அந்த அனுபவத்துல எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கலன்னு வச்சீங்களேன் அந்த பணத்தோட அருமையும் இருக்காது அதே சமயத்துல அஹ் தேவையில்லாம அந்த பணத்த வந்து விரையம் பண்ணுவாங்க அந்த ப பணம் வந்து அதோட முக்கியத்துவம் வந்து சுத்தமா அவங்களுக்கு இல்லாததுனால ஆ அது வந்து பழைய நிலைமைக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அத வந்து ஆஹ் உருவாக்கி வச்சிருப்பாங்க அத வந்து அப்படியே த இவங்க அந்த இயலாமைையினாலயோ அத பத்தி தெரியாதனாலயோ அனுபவம் இல்லாதனால அத வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுவாங்க
அது வேணா உண்மதான் அது உண்மதான்ப்பா அது சீரியஸா தான் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கு எப்புடினா எனக்கு நான் திருமணம் முடிச்சுட்டு வந்து வந்துட்டு பாத்தேன் ஒரு ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா எங்க வீட்ல இவர் சம்பளம் வாங்குவார் அப்படின் போய் அவுங்க அம்மாகிட்ட கொடுப்பாரு சம்பளம் வாங்குவாரு அப்டியே அவுங்க அம்மாட்ட கொடுப்பாரு என்கிட்ட ஒரு ரூபாய் கூட கொடுக்க மாட்டாரு எனக்கு எதன தேவன்னா அவுங்கிட்ட தான் போய் கேட்கணும்ன்ற மாரி இப்புடியே ஓடிட்டு இருந்துச்சா சேரி அப்படிதான் போ போயின்ட்டு இருக்கு எதனா இது பண்ணுவோன்னு சரின்ட்டு என் பையன ஸ்கூல் சேர்க்க கூடிய நால வந்துச்சு வரும்போது ஸ்கூல் சேர்க்கணும் ஃபீஸ் கட்டணும் காசு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் எங்ககிட்ட நீங்கதான் சம்பாதிக்கிறீங்களே நீங்களே பாத்துக்கோங்க எதுக்கு எங்க கிட்ட கேக்குறீங்கன்ற மாதிரி அவுங்க கேக்கவும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்பதா எனக்கு உணர்ந்தது அவுங்க வாங்கி அவுங்க செலவு பாத்து இருக்குறாங்க நம்மகிட்ட இருந்து வாங்கி நம்ம ரெண்டு பேரு சாப்பிடறதுக்கு எவ்ளோ ஆக போகுது எல்லாத்தையும் நம்ம குடுத்துட்டு கேக்கும் போது அவங்க குடுக்கறதுக்கு தயாராக ஆனா எங்க அம்மா எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் குடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாத்துக்கும் அவுங்ககிட்ட போய் கையேந்தி நிப்பீங்களா கேக்கும்போது குடுத்தா சரி குடுக்கலனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எங்க அம்மா சொல்லிக்கிட்டே உங்களுக்குன்னு ஒரு நாலு காசு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்கன்னுவாங்க எங்க அம்மா அது இவரும் கேக்கல நானும் கேக்கல அப்பதா எங்களுக்கே ஒரச்சது அப்டியே என்ன பண்ணாரு நா என் சம்பளம் மட்டும் வீட்டுக்கு கொடுக்குறேன் நீ உன்னது நீ அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு அந்தமாரி இவரு சொ சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு நானும் அப்படியே கட் பண்ணே கட் பண்ணிட்டு அப்படியே வச்சு வச்சு கொஞ்சம் இது பண்ணிட்டே பாத்தோம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்படியே ஓடுச்சு சொந்தமா நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாரு இவரு யோசிக்க ஆரம்பிச்
அதான்பா நானுமே கையாண்டேன் இதுல ஏன் பாத்தீங்கன்னா அது அம்ப ஒரு இருவது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்குமா
ஆமா
அவங்களோட சம்பாத்தியத்த வந்து அம்மா கிட்ட குடுக்கணு கொஞ்சோ கூட்டு குடும்பமா இப்ப கடஞ்சாறு வருஷமாதா ரொம்போ அ தனி குடித்தணும்ன்றது அதிகமாய்ச்சா அந்த வேல்யூ தெ தெரில ஃபேமிலியோடா வேல்யூ அது அத எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட குடுக்குறாங்க எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வரம்போது அவங்க வந்து கேக்கும் போது அவ ங்க தரல நா வந்து எங்க அம்மா வீட்டுல வாங்கிதா எனக்கு பாக்குற மாதிரி ஒரு சூழ்நெல வந்துச்சு. அதுக்கப்பறொ தனியா ஃபேமிலி வந்து தனித்தனியா அவங்க சின்ன பையனுக் கல்யாணாகி ஃபேமிலி அதுக் க்கு அப்பறோ பிரிஞ்சதுக்கு அப்பொறந்தா என்னோட சம்பளத்த நா என்னன்னே இது வரைக்கு எனக்கு கூட்டுக் குடும்பத்துல இருந்தாலு எவ்ளோ சம்பளொ வாங்குறாருன்னு கூட எனக்கு தெரியாது சொல்லவும் மாட்டாங்க. எ தனிப்பட்ட செலவுக்கு இப்ப நமக்குன்னு ஒரு செலவு இருக்குல்ல ஒரு ஐநூறு ஆயிரொ அத கூட குடுக்க மாட்டாங்க.
ஆ
எப்பாவது எங்க அப்பா வந்தாருன்னா அந்துல வந்து எதோ ஒன்னு பழலா வாங்கின் வந்து குடுத்துட்டு எதோ ஒரு ஐநூறு ஆயிரோ குடுத்தாங்கன்னா அததா வச்சிட்டு என் தேவைக்கோ எனக்கு ஆசப்பட்ட ஒரு வளையலோ எதாவது சின்ன சின்ன விஷயங்களல்லா வாங்குற மாதிரி ஒரு சூழ்நில வந்து வந்துச்சு இப்ப அந்த மாதிரி இல்ல
அதுதா ஆனா எனக்கு அப்படி இல் அ நானு வேலைக்கு போகணுன்ற மாரி நானு தள்ளப்பட்டன்னா நா வேலைக்கு போன இவருடைய சம்பளத்த அப்படியே ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கோணுனாங்க எங்க வீட்டு பக்கத்துலேயே வீட் வீட வாங்கி அதுல எங்க அப்பா அம்மா வச்சுட்டு எ பிள்ளைங்க ரெண்டு பேரையு எங்க அப்பா அம்மா ஏன்னா எ பசங்க பாத்துக்க மாட்டேனுட்டாங்க. அவங்க கிட்ட விட்டுட்டு நானு இவரு ரெண்டு பேருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சோ ஒன்னத்துக் க்கு ரெண்டு வீடுன்ற மாரி அதுதா ஆனா எங்க அம்மா எனக்கு எங்க அம்மாவு எங்க அப்பாவு ஃபுல் சப்போர்ட்டு ஒரே பொண்ணுன்றதுனால ரொம்ப ஃபுல் சப்போர்ட்ன்றதுனால எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க எ சம்பளத் த்த வாங்கி வாங்கி பாதிய எ பசங்களுக்கு அ ஸ்கூல் ஃபீஸ் து அதுக்குன்னு எடுத்து வைப்பாங்க மீதி அவங்களுடைய பென்ஷனு என்னோடய சம்பளொ எல்லாத்தையு சேர்த்து சேத் க்கு நக சீட்டு மாரி போடுவாங்க எங்க அம்மா போட்டு எனக்கு அப்டி அப்டியே கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா நக யே எடுத்து வைப்பாங்க ஆனா எனக்கு சொல்ல மாட்டாங்க எதுவு எங்க அம்மாட்ட குடுத்தா பத்திரமா இருக்கு நான் நெனை ச்சு எ நம்ப காசு பத்திரமா இருக்குன்ற மார்தா யோசிச்சு யோசிச்சு வைப்ப ஆனா எங்க அம்மா அத டபுளாதா எனக்கு ஆக்கி வச்சுட்டு அவங்களுடைய அனுபவொ அது அப் இப்ப சொல்லுவாங்க எங் அம்மா நா அதா என் நா என்னால பண்ண முடியலடி டாடி ஒரு சம்பளத்துல ஆனா நீங்க ரெண்டு பேரும் சம்பாதி நீ நீந்தா நீயு ஒரு பொண்ணு வச்சிருக்க நாளைக்கு போய் நீ யார்ட்டையு நிக்கக் கூடாது நா உனக்கு சேத்து வைக்கிறே சேத்து வைக்கிறேனுட்டு அவ் வ்வா காசையு சேர்த்துதா எங்க அப்பாவு எங்க அம்மாவு எனக்கு இதுவரையு என்ன யார்ட்டையு கையேந்த விடாம எல்லாத்தையு சேத்து வச்சட்டு இப்ப போன வருஷந்தா எங்க அம்மா தவறுனாங்க ஆனா அவங்க அனுப னுபவோ வந்து எனக்கு இன்னு னு எனக்கு வந்து சொல்லிக் குடுத்ததுனாலதா நா ஓரளவுக்கு பரவலாம போயிட்டுருக்கே இல்லன் வச்சுக்கோங்களேன் ஏம்பாடுமே ரொம்பொ மோசமா போயிட்டுயிருக்கூ
கண்டிப்பாபா இந்த மாதிரி ஒரு அ தவறி போயிட்டாங்கன்றது ரொம்பொ வருத்தமான ஒரு விஷயந்தா இருந்தாலு லு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன் நெனைக்கிறே நானு
ஐயோ அது என்னால அதுதா சொல்றே நா வேலைக்கு போயிட்டுருந்தேன்பா நா பதினெட்டு வருஷமா நான் ஒரு டீச்சரா இருந்தே வேலைக்கு போயிட்டுதா இருந் த ஆமாமா இப்ப வந்து எங்க அம்மா தவறுனதுல இருந்து ரெண்டு வருஷமா என்னால வேலைக்கே போக முடியல ஏன்னா எங்க அப் ப்பாவ நா பாத்துருக்குன எத்தன வருஷொ எங்க அப்பாவ எங்க அம்மாவயு பாத்துக்கிட்டாங்க இதுக்கு மேல நம்ப எங்க அப்பாவையும் பாத்துக்கணு அப்படின்ற மாரி ஒரு காலகட்டொ வந்து அதனால நா நின்னே நின்னுட்டு இந்த ரெண்டு வருஷமா நா வீட்ல இருந்த ஆனா இந்த ரெண்டு வருஷொ நா வீட்ல இருந்தத பாத்துட்டு எங்க அப்பாவே வேணாமா நீ வேலைக்கு போலனா உன்னால ஒன்னுமே பண்ண முடியாது து நீ போ நா பாத்துக்றே என் பேர பிள்ளைங்களையு நா பாத்துப்பே நீ போ நா பாத்து கிறே அப்டின்ற ஒரு இதுல தா இப்ப நா திருப்பியு வேலைக்கு கிளம்புறே நானு அது மாரி எனக் கு அப்பாவு அம்மாவு ஃபுல் சப்போட்டு அது இல்லேனு வச்சுக்கோங்ளே அவங்ளோடைய அந்த தூண்டுதலு அவங்ளோடைய அனுபவமு அவங்ளோடைய அந்த அஹ் சமயோஜித புத்தினுபாங்க பாரு அதுவு நம்ம கூட இல்லேனு வச்சுக்கோங்க நம்ப ஒண்ணுமே இல்ல நம்பளு அவுங்ள மத்தவுங்ள மாரியே ஒன்னுமே இல்லாம நம்ப நடுத்தெருவுல தா நிக்கிறோன்ற மாரி ஒரு நிலமைக் கு வந்துட்ருப்போம்னு நினக்கிறே
கண்டிப்பாப்பா நல்லா சொன்னீங்க எனக்கு வந்து டைம் பாஸ் ஆச்சா ஆனா லாஸ்ட்ல கொஞ்ச வருத்தமா இருந்துச்சு சேரி மறுபடியு கால் பண்றப்பா இப்ப
ஆஹ் சேரி சேரிப்பா சேரி நா அப்புறமா பேசுறே